வணக்கம் தோழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோ
ஏ ஓகே நம்ம எத பத்
சாப்ட்டீங்ளா நீங்க
சாப்ட்டே நீங் சாப்ட்டீங்ளா
இப்பதா சாப்டே சாப் டுட்டுதா சேரி நம்ம வந்து அந்த என்ன சொல்லனு அந்த டோப்பிகக வெச்சி உங்கள்ட்ட சேர் பண்லா நெனச்சே எனக்கு பிடித்த திரைப்படம் ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து நம்ளுக்கு என்னென்ன திரைப்படம் புடிச்சிருக்கோ என்னன்னா இப்ப பாத்தீங்கனா நம்ம அப்பாப்பா காலத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்ல நம்மளுக்கு பிடிச்ச திரைப் படொம் படங்களோ மூவி எதாது இருந்தாலு நம்ம குழந்தைளுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்ல ஏனா அந்த மாரி ஜென்ரேஷன் வந்து ப்ப உள்ள காலகட்டத்துல வந்து போயிட்ருக்கு இருக்கு ஆனா ஆஹல் எங் அ சரி அம்மா அப்பாலா சொல்லுவாங்க அப்பவுள்ள படலா ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டுல அந்த ஒரு பாட்டு வரியிலே நீ நல்லா கவனிச்சு பாரு ரொம்ப கருத்துகள் நறைய இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க எம்மா இதெல்லாம் யாருமா கேக்க நா இப்ப எனக்குனு ஒரு மேரேஜ் ஆயி எனக்குனு ஒரு குழந்தைகள் இருக்கு போ இப்பவுள்ள பாட்டு லா சொல்லுவ இதெல்லா கேட்காத பெட்டா ரொம்ப நல்லால்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்டினு சொல் என்னனா அப்போ நா உங்க ஒரிப் பழை பாட்டு கேட்கன்மா அப்டிம்பா ஆச்சுவலி என்னனா அம்மாஸ் சொன்னப்போ எனக்கு அப்ப வந்து நா இததான் சொன்ன ஆனா யா பொண்ணு சொல்றா அவுங்க சொன்ன பாட்டு லா நா இப்ப கேக்கப்போ ஒவ்வொரு வரிலியு ஒவ்வொரு அர்தங்கள் இருக்கு இந்த எம்ஜிஆர் பாட் பா பாட்டு பண்ணல தூங்காதே தம்பி தூங்காதே இருக்குல்லா அந்த பாட்ட நீங்க ஏளுங்க ஒவ்வொரு அர்த்தங்ளு இருக்கு அதுல
ஆமா ஆமா உண்மதா உண்மதா நீங்க சொன்னது கரெக்ட் தா அதாவது பாத்தீங்கனா நம் அப்பா அம்மா புடிச்ச பட நமக் புடிக்காது நமக் புடிச்ச பட நம் பசங்ள புடி அத உண்மதா எனா அவுங்க காலகட்டதுலா இன்ன படங்கள் எல்லாமே அந்த கடுத்துள்ள படங்கள் படமா இருக்குட்டு பாட்டா இர்க்கட் எல்லாமே கருத்துள்ள படமாவு பாட்டாவு இருந்துச்சு நாம்ப இருக்குபோது அம்பது சதவீதம் இருந்துச்சு அப்டி. நம்ப முழுக்க முழுக்க இல்லைனாலுமே ஒரு அம்பது சதவீத படங்கள் பாட்டுகள் வந்து கருத்துள்ளதா இருக்கு. ஆனா இப்ப வர படங்களாம் பாத்திங்கனா கருத்துள்ள படங்கள் பாட்டுகள் இருக்கானு கேட்டாங்கனா கண்டிப்ப இப்ப ஏதோ ஒருசில பாட்ட தவர மீதி எதுமே அப்டி இருக்கறதில்ல. ஆனா இப்ப யா இது இப்ப இருக்க பசங்க இத தா விரும்புறாங்க ஏனா நம்ம இப்ப வந்து இப்ப இருக்க பசங்களுக்கு நம்ம அப்டி கருத்துள்ள பாடல்கள் ப அப்பா அம்மா பார்த்த மாரி பா படத்த போட்டுக் காமிச்சம்னா கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க காலங்கள் மாரிடிச்சு அப்டிங்கும்போது இந்த காலத்துக்கு ஏத்த மாரி படங்கள் எடுக்குறாங்க இந்த கா இந்த படங்கள் பாத்திங்கனா
இப்போ ஆஹ் கண்டிப்பா இப்போ ஒரு படம் யூத்ன்னு ஒரு படம் வந்துருக்குல்லா யூத் அந்தப் பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு ஆக்சுவலி எனக்கு எல்லா தெரியல என் பொண்ணு மூன்றரை வயசு த ஆலுவு ஃபுல் சாங் கண்டிப்பா எனக்கு இது என்ன படம் இவ என்ன இந்த பாட்டு படிக்கா இவளுக்கு எப்டி இந்த பாட்டு படிச்சிச்சினு ஃபுல் பாட்டு படிப்பா அன எங்க அஸ் இவனுக்கு அது பிடிக்காது அவ படிப்பு மண்டேல்ல படிப்போ. என்று ராகத் தோட ஃபுல் சாங் படிப்பால்ல நா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனேனா எங்க ஹஸ்பண்ட் சொல்வாங்க ஒம் பொண்ணு ஃபர்ஸ் கூலுக்கே போல. அவ மண்டையில படிப் புள்ளியரல சொல்லிட்டு பாட்டு படிச்சலா உருபுடுவா.
ஆ ஆ ஆ
நாவ் நா ஒரே ஒரு வார்த்த அவட் சொல்றது. அவ எட்ர வயசுல வந்து அவ வந்து ஒரு பாட்டு ஃபுல் பாட்டு சாங் வந்து ராகதோட பாட்னான்னா. அவளுக்கு மியூசிகல இன்ரெஸ்ட் இருக் கு ஆனா கண்டிப்பா மியூசிக் கிளாஸ் போடனும். ன் நா சொல்லி ட்டு இருக்க ஆனா எங்க ஹஸ்பண்ட் அத நீ போடக்கூடாது அதெல்லா ஒண்ணு இல்ல அவளுக்கு அந்த மியூசிக்கல் பிடிச்சிருக்கு அதனாலா படிக்யா ஆனா நீ அவ்வள கிளாஸ் போடக்கூடாதுன்னாங்க. ஆனா அவ ஃபுல் ஷாங்க் அவ்வளோ அழகா. போடுசா நா கேட்டு ரசிப்பே நா வந்து இந்த சூப்பர் சிங்கெர்ல கிட்ஸ்குள்ளதெலா
ம் ம் ஆமா
ஆக்சுவலா இது நா பாப்பே
ம்
ஆனா சின்ன குழந்தை எல்லாம் பாடுவாங்கல்ல எனக்கு ரொம்ப மூணு வயசு நாலு வயசு சொல்லப் ப எனக்கு ரொம்ப மிராக்ல இருக்கும் இதுங் எப்டி இருக் ஃபுல் சாங் பாடுறாங்க அப்ப இவனுக்கு மெமரி பண்ணி இவங்கள பாட வைக்காங்க போல அப்டி நெனைச்சி நா யோசிப்ப ஆனா யேன் பொண்ணு ன் பாட போது தா உண்மை சொல்றே உண்மைக்குமே சொல் அவளுக்கு நா சொல்லி கொடுக்கல நா எதுமே பண் ணல ஒரு டிவியில அந்த சாங் கேட்டா படிக்கா. இப்போ ஒரு சாங்தா அவளுக் தெரியின்னு பாத்தா நாலு சாங் படிச்சா. அப்புறோ கேக்கணுன்னு உனக்கு எத்தன பாட்டுத் தெரியு சொல்லுண்ணா மூன்ற வயசுதா ஆகுது. பட் நா உண்மைக்கு மே கன் பொமொ அவள மியூசிக் கிளாஸ் தா போட போறே ஏன்னா என்ன பாட்லா தெரிகணு எனக்கு விஜேஷ் பாட்டு தெரியு.
ம்.
ஏதோ ஒரு என்ன ஏன்னா தளபதிடா அந்த ஒரு பாட்டு இருக்கே அந்த பாட்டுல்லா படிப்பாவ
அ, அ அ, அதா உண்மையில மூன்ற வயசு த்துல நாலு பாட முழுசா பாடுறாங்கன்னா உண்மையில அவங்க. அ இதுலா மியூசிக்ல இன்ட்ரஸ்ட் இருக்கனால தா பண்ணமு யாராலேயு அவ்ளோ சீக்கிரோ மெமரி பண்ணி பாடம்.
கண்டிப்பா நானசொல்லுவே இங்க வா இப்போ ஸ்கூல் போனும்லா ரைம்ஸ். அப்படினா நெ நெ நா ரைம்ஸ் படிக்க மாட்டே அப்படிம்பா.
அ அ.
ப்ப டாடி சொல்லுவாங்க கூப்டு ரைம்ஸ். சொல்லிக்குடு மவளுக்கு உனக்கு ஃபுல் பாட்டு இந்த முட்ட கலகி. பாட தெரியிது. உனக்கு ஏபிசிடி தெரிய மாட்டது அப்படி சொல்லி.
இது அஅ ஆனா ஆர்வமா இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி. சேர்த்து விடுங்க நல்லா ஒரு பியூச்சர் இருக்கு
கண்டிப்பா ஆனா படிக்கவு செய்வா பட் ஆனா அவ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து. து ரைம்ஸ்ல இல்ல அவலுக் புல்லா இந்த சினிமா சாங்லதா ஏன்னா அவ படிக்க போப்போந் நாங்களா ஸ்மைல் பண்றமா உங்க டேடி மட்டு தா திட்டுவாங்க வண்டி மறைச்சு பாப்பாங்க மத்தபடி
அது எல்லா வீடலயுமே அ உண்மதா எல்லா வீட்லமு நம்ப பண்றேன்னு சொல்லறது ஒரு ஆள் எதிர்பாங்க அது அப்பாவா இருப்பாரு கண்டிப்பா அதே மாரிதா ஆச்சு நமக்கு பிடிச்சது ஓண்ணு செய்யறோம்னா எப்படினாலும் ஒரு வீட்டு
நா இப்ப வந்து அவங்கள கன்வெர்ட் பண்றே ஆஹ் அவளுக்கு பிடிச்சது அந்த பாட்டு அதுலா படிக்கவைக்கணு அப்டின்னு நா சொல்லிட்டு இருக் கே ஆனா கண்டிப்பா நா போடுவ அவள க்ளாசஸ் அ
போடுங்க கண்டிப்பா ஏனா மூன்ற வயசுல பாடுறாங்கன்னா
ஃபுல் சாங்கு ஃபுல் சாங்கு பாடுவா அவா எனக்கு முட்ட கலக்கி படத்துலே யூத்துல டி வி-ல அதேதா அ சொல்லுவாம அதுவை அதுவை இதுவை இதுவை
ஆஹ்
ரொம்ப மிராக்கள் தா
அது பாத்து கேட்டு அஹ் பாத் கேட் ட்டு ஃபுல் சாங் பாட ஆரம்பிச்ட்டாங்க அ ஓஹோ ம்ம்
ந்து இப்ப நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து பாப்போ அந்த கொழந்தைகள் வந்து நம்ம சொல்ல சொல்ல அவங்க சொல்வாங்க அவங்க படிக்க படிக் இவனும் படிக்கா அவ்ங்க டி வி-ல படுத் ஜனா அவளும் படிப்பா ஆனா அதே மாரி டேன்ஸ் ல்லா ஆட்றதுக்கு ட்ரை பண்ணுவா. ஜூஜூபிக் வ்வேல க்கு என்னோட பொண்ணு நெனச்சு எல்லோ
பெருமையா இருக்கு ஆஹ் ஆஹ். ஒரு சின்மா துறயில வருங்காலத்துல ஒன்னு உருவாக்கிட்டு இருக் கிங்க அப்ப நீங்க. அ ஒரு டான்சரு ஒரு சிங்கரு ஆல் இன் ஆல்.
ஆனா அந்த மாரி ப் பண்ணக்கூடாது ஓகே சிங்கர்ன்னா ஓகே தா நிஷ் குள்ள படி அதெல்லாம் படி மியூசிக்ல சேத்து வுடுவேன். ஆனா டான்ஸ் ல்லா அது இது பண்ண வுடமாட்டேன் நா.
கொஞ்சோ அப்டியே கொஞ்சோ வழி விடுங்க போட்டும். ஆனா
இல்ல அவள கண்டிப்பா நா சேத்து வுடுவேன். கண்டிப்பா சேத்துருவே. இப்ப வந்து எல் கே ஜி இந்த வருஷம் போட்டிருக்கே எல் கே ஜி அவள. அவங்க க்ளாஸ், அவங்க ஸ்கூல்ல எல்லாமே இருக் கு அதனால மியூசிக் சேத்து விடுவே அதுக்கு எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காங்க சேரி அவ விருப்பத்துக்கு நீ சே றகு நீ அடம்பிடிக்கிறல்லா. நீங்க வந்து அவள அஞ்சு மணிக்கு எ கிளாஸ்க் சொல்லு உ மவள மியூசிக் வந்து காலையில தா படி
ஓஹோ அதானே சின்ன ஒரு மூன்ற வயசு கொழந்த அஞ்சு மணிக்கு எந்தி என்ன எப்டி ஆ ஹ,
அது வந்து எங்க வீட்டுக்காரவங்க பிடிக்காது மியூசிகக்கு பாட்டு எல்லா படிக்கக்க கூடாது அவளோட ஏய்மே வேற நீ அவள இதுக்குள்ள தள்ளி விட்
ஏ ஐ எய்ம் ஒரு பக்கம் இருந்தாலு அவங்க ஃபேஷ
ஏன்னா அந்த மாதிரி இருக்கு அப்பறவே நெறைய இந்த குழந்தையு தெய்வமு சொல்லிட்டு ஒரு படோ இரு லாது படோ எனக்கு அப்பவுமே பிடிக்கு அதுலல்லா ரொம்ப கருத்துள்ள
பாட்டுகள் உம் உம் உம், ஓகே ஓகே அதா இந்த மாரி பாட்டல இன்னு நல்லா சில பல பாட்டு கருத்துள்ள பாட்டுலா இருங்க அதெல்லா அப்டியே சொல்லிக் கொடுங்க அப்டியே அதுமே ராகமா வருமுல அந்த மாரி பாட்டலா கொஞ்சோ பழக் குடுத்தின்னா இன்னு நல்லா இம்ப்ரூவ் ஆகு அவங்களோட இது மியூசிக்ஸ். ல்லலா
ஆமா அதுதா நா அவளுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கே அவ உக்கார மாட்டிரா என் அ அடுத்த ரெண்டு பப்பு படிச்சிட்டு இருக்காங்களா இதுத இவொ வந்து என்ன பண்ணுவா உக்கார மாட்டேங்கா எனக்கு ஃபோன் குடு ஃபோன்ல ஆ புடிக்கு ஏனா அவளுக்கு என்ன பிடிக் அந்த பாட்டு தா படிக்கிற தவிர நம்மச் சேரி நீ இந்த பாட்டு படிமா ஃபஸ்ட் இந்த சாமி பாட்டே படி உனக் நா சொல்லி குடுக்கறே இந்த முருக வந்து சின்ன சின்ன முருகை-முருகையா பாட்டிருக்கல அதுவு படிப்பா என்ன சொன்னே அது படி அப்பிடின்னா நோ நோ அது சாமி பாட்டுதா, படிக்க மாட்டே அப்டிம்பா,
ஓகோ அவங்களுக் புடுச்ச பாட்டதா அதுவு பாட்றாங்க அஹ் அ
பட் எதுவு கோவிலுக்கு போனா அந்த ஆ சிவன் குளம். பாட்டு இந்த ஓடி ஓடி உ கலந்த ஜோதி இருக்குல அது பாடுவா. ஆக்சுவலி நா அது பிராக்டிஸ் பண்ணுவ அவளுக் அ நா டெய்லி அந்த பாட்டு வீட்டுல கேப்பே. அதனால அவுளுங்க அந்த பிராக்டிஸ் அது மாதிரி முருகர் பாட்டு கேட்பேனா. எந்த பாட்டு டே ட்டு லைஃ டெய்லி கேக்குறாலோ அந்த பாட்ட அவ பாடுறா.
ஓஹோ பரவால பரவால இந்த இப்பெருக்க கொழந்தைங்கல்லா கார்ட்டூனு ரீல்ஸு அந்த மாரி அடிக்ட் ஆகாம இந்த மாரி மியூசிக்ல போறாங்கல்ல இது ரொம்போ பரவால ஏன்னா இப்ப எங்க வீட்ல ஒரு கொழந்த இருக். ஓகே எடுத்தா ரீல்ஸ் தா பாத்துட்ருப்பா அவ இந்த மாரி கேக்கும்போது நல்லா இருக் கே எந்த மாரி கொண்டு போலா அப்டினு எனக்கோ தோனுது ம் ம்.
கண்டிப்பா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணோ ஏன்னா அந்த ரெண்டு கிஷுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்ல இவளுக்கு இருக்கு அதனால இவ பாட்றா.
இப்பவே சின்னவயசதே கண்ணுடுப்பீடுச்சுடெங்க அவுங்களோட ஐமீன் டேலண்ட் என்னனு ஹும் ஹும்.
ஹலோ.
அலோ கேக்குதுங்களா.
ஹலோ.
ஆ கேக்கிது கேக்
கேக்குதா எனக்கு வந்து சோக ஆ மாட்டக்கு டைம் இல்ல அதனாலதா எனக்கு தெரில டைம் முடிஞ்சுச்சா முடியலையா.
அ, அ, அ, அதா பரவாயில் இந்த வயசுலயே அ ஆம்மா ஆம்மா அ, அ, அ
நீங்க வந்து எனக்கு ஆ நீ சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியது இருக்கா நா மீட் பண்ணி தரே
வயசுல நீங்க அவுங்களோட டேலண்ட கண்டுபிடிச்சு நீங்க அத வெளில கொண்டு போன்னு நெனக்கிறீங்கள அதுவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தா. ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து விடமாட்டாங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுலே இவ்ளோ சீக்ரோ கண்டுபுடிச்சதே பெரிய விஷோ ஏனா டேலண்ட் ஏன்னா கண்டுபுடிக்க முடியாது ஒரு சில பசங்ககிட்ட எல்லாமே தெரியு அவுங்களுக்கு டிராயிங் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கஆன எதுல வந்து
ஆக்சுவலி என உண்மைதா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா எ பெரிய பொண்ணு வந்து அவ டான்ஸ் ஆட மட்டு அவ ஒரு ஷை் டைப்பு. ஆனா அவுளுக் இங்க நா நல்ல கூர்ந்து படிக்கப்போ என்ன செய்றா நான் இல்லாத நேரோ வந்து பரதநாட்டியோ ஆடுவா. எப்டி கை வெச்சி ஆனோ அவ கிளாஸஸ் சேர்த் கிடையாது. ஆனா வந்து எதையு மொபைல்லியு பாத்தது கெடையாது பட் அவ வந்து அந்த அதுல நா நோட் பண்ணே.
ம்ஹும்.
இங்க வா. உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக் காப்புன்னே இல்ல மம்மி நீங்க டேன் சா நல்லா அடிப்பீங்க இது வந்து டேன்ஸ் கெடையாது நம்ம கல்ச்சர் ஹலோ உனக் சேக்கணுனா நா சேத்து உடுங்க இது டேன்ஸ் கெடை நீ படிக்கணுன்னு நீ அம்மாட்ட போல்டா சொல்லு ஆனா அம்மா போன புறவு வீட்டுக்குள்ள வந்து இப்டியே ஆடும் அப்புன்னு இப்போ அவள அந்த கிளாஸ்லா நா போ ட்ருக்கே
பரவால்ல வீட்ல ஒரு சிங்கரு ஒரு ஆக்ட்ரு ஒரு ட பரதநாட்டியம் பரவால்லியே கலை குடும்பம் மா
து இருக்குல்ல எதுல இருக்கு அங்க பாட்டு படிக்கிற பொண்ணு தா டேன்ஸு ஆடுவா ப
ஆஹ ஆஹ பரவால்ல பரவால்ல ம் சேரி சேரி நம்மளோட டைமு முடிஞ்சிச்சு நம்ம கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசுவோ டைம் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த டாபிக்ல பேசுவோ ம் ஓகே